ஹலோ ஆ எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
பா நல்லாருக்கீங்களா நல்லாருக்கே
ஆ ஓகே நானு நல்லா இருக்கே ஜஸ் பிளானிங் ஃபெஸ்டிவலுக்கு
ஓ ஃபெஸ்டிவல் பிளான் ஆச்சா நா இன்னும் பிளானே பண்ணல அவ எங்க ஃப்ரீயா வே ஃப்ரீ டைமே கெடைக்க மாட்டேங்குது. பிளான் பண்ணலா என்னென்னு டிரஸ்லருந்து எல்லாமே பிளான் பண்லானா எங்க டைமே இல்ல
ஓ சண்டே சாட்டர்டே ஈவி்னிங்லா ட்ரை இப்ப நல்லா பிளான் பண்றதுக்கு
ஆமாங்க என் ஆமா ஆமா பிளான் பண்ணணுதா நீங்க என்ன பண்ணீங்க
நாங்க ஆல்ரெடி ஒன் இயரா வந்து சீட்டு போட்டுட்டு தா இருக்கோ தீபாவளி ஃபெஸ்டிவலு்க்கு.
சீட்டுனா எதுக்காகங்க
இது ஸ்வீட்டு காரோ பிளஸ் அந்த கிரக்கர்ஸ்கு மட்டு சீட்டு
ஓகே ஓகே அப்டினா எவ்ளோ ஒரு ஓ மன்திலி
மன்த்லி அத நம்ப பே பண்ணுறது ஒவ்வொருத்தங்க டூ ஹண்ட்ரட் பே பண்ணுவாங்க ஸ்வீட்டுக்கு மட்டு ஒவ்வொருத்தங்க வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபாரே ப்ளஸ் கிரக்கர்ஸுக்கு கொஞ்சோ அதிகமா வாங்குறவங்க அவங்களோட ஃபேமிலி பட்ஜெட்கு ஏத்த மாரி கிட்ஸ் செ எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாரி சீட்டு போடுவாங்க நாங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணிட்டு இருக்கோ மன்திலி
ஓகே ஓகே ஆமா அதுவு நல்லதுதுான் ஏனா தீபாவளி டைம்ல ஸ் ட்ரெஸ்ஸு அது இதுன்னு நெறைய செலவு இருக்கு கோ இது கொஞ்ச கொஞ்சமா போட்டு ட்டேனா அந்த டைம்ல யூஸ் ஆகு
ஒன்னா செலவு பண்ண முடியாதில்லைங்களா
பட்ஜெட் ரொம்ப அந்த டைம்ல கடனே வாங்க வேண்டியதா இருக்கு இதுன்னா நம்ம காசுல ஃபஸ்டே சேத்து வச்சு வாங்ன்னா பிரச்சனையே இல்ல
ஆமா ஆமா மந்த்லி ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்றது வந்து தெரியாதுல்ல
ஆமா நீங்க எவ்வளோ பேர் சேந்து போட்டுட்டு
ஒரு டென் மெம்பர்ஸ்
ஓ நெக்ஸ்ட் டைம்னா எனக்கு சொல்லுங்க நானு போடுறே அப்போனா தீபாவளிக்கு வரும்போது எனக்கு கொஞ்சோ ஈஸியா இருக்கும்
பா ஈசியா இருக்கும்
ட்ரெஸ்லா என்ன பண்ணீங்க
ட்ரெஸ்லா வாங்கி வச்சா தா ஆஃபர் போட்டிருக்காங்கல்ல ஃபிப்டி பெர்சன்ட்டு போட்டிருக்காங்க ஆஹ் உம் பாதிக்கு பாதி சரின்ட்டு போயி எல்லாரு எடு துட்டு வண்ட்டோ
வன்டீங்களா ஆமா நம்ம வேற அத ஸ்டிச்சு ப ஸ்டிச் பண்றதுக்கு வேற கொடுக்கணு
ஆஹ் நா ஸ்டிச் பண்ற மாரி இந்த டைம் எடுக்கல ஃபுல்லா ரெடிமேடா எடுத்துட்டே ஸ்டிச் பண்றதுக்கு கொடுத்தோ அவங்க வந் ந்து லாஸ்ட் டைம்ல கொடுத்தா அவங்க கொஞ்சோ சொதப்பிட்றாங்க இங்க இருக்கற டெய்லர்ஸ்லா அதனால ரெடிமேட் டாவே எடுத்துட்டே
ஆமா ஏன்னா பண்டிகை டைம்ல நெறைய பேர் கொடுக்கும் போது அப்படிதா பண்ணுவாங்க ஆமா
நீங்க ட்ரெஸ்லா எடுத்தாச்சா
சரி ஆன்லைன்ல பர்சேஸ் பண்ணிக்கலானு பாத்தன் ஆனா இப்போ லா ஸ்ட்டைங்ல நம்ம வரும்போது ஃபிட்டிங் கரெக்டா இருக்கலனா அது வேற டென்ஷனு சரி பேஸ் சாம நம்ம போகும்போதே ஒரேடியா வாங்கிக்கலா அவங்களுக்கென்ன ரெடிமேடு தானே எப்ப லாஸ்டே வாங்னாலு துமே பரவால அப்டின்ட்டுதா வெயிட் பண்ணிடு ருக்கு வாகணு அது எங்க பட்ஜெட்டு ஆமா பட்ஜெட் நல் தீபாவளி வருதுன்னா செலப்ரேட் பண்ற மூட்ல இல்ல பட்ஜெட்லயே நம்மளுக்கு அதுலயே கவனமா இருக்கு
ஆமா தனியா செலவு பண்ணும் போது தெரியாது ஃபேமிலியோட செலவு பண்ணும் போது கொஞ்சம் எகிரீடும்
ஆமாம்மா என்ன பண்றது ஸ்வீட்ஸ் எல்லா என்ன பண்ணுங்க
அதான் ஸ்வீட்ஸ் வந்து கொஞ்சோ ரெகுலரா சாப்படுறது மட்டும் ஆர்டர் பண்ணிருக்கு ஆஹ் அவங்க ஏதோ டிபிரென்டி சொல்லிட்டு இருக்காங்க அவங்க ஸ்பெஷல்லா சொல்றாங்க அதை எப்படி இருக்குமோ என்னு தெரியல அப்புறம் வாங்கி வேஸ்ட்டா போயிடும்ல அப்பு பண்ற இடத்துல இருந்து ஸ்வீட் வரோ எல்லாம் வாங்கி வச் வேஸ்டா எதுக்கு போறதுன்னு சொல்லிட்டு ஜென்ரலா சாப்படறது மட்டும் வாங்கிட்டு கொஞ்ச காரம்
காரம் வீட்லயே செய்யறீங்களா இல்ல
ஆஹா அதுவும் அவுங்ககிட்டயே சொல்லிற ஸ்வீட்டு காரோ கிராக்கர்ஸ் மூணுமே குடுத்துருவாங்க உம் காரத்துக்கு முறுக்கு தட்டுவடை இது இது மட்டும் தா போடுவாங்க காரத்துக்கு ஸ்வீட் வந்து நிறைய போடுறாங்க டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டா லட்டு மைசூர் பாக் ஆஹ் அதிரசம் உம் உம் மிக்ஸ்
அப்போ காரத்துக்கு எவ்வளோ எவ்வளோ கிலோ வாங்கறீங்க
ஒன் கேஜி ஒன் அண்ட் ஹாஃப் கேஜி அது மாரி மட்டும்
ஓகே ஓகே நான்வெஜ் நானு எங்க என்ன இந்த மாரி முறுக்கு மட்டு ஒரு ஒரு கிலோ ஆர்டரு கொடுத்தே பக்கத்து வீட்டு ஆண்டி எங்கயோ கொடுத் தேங்ககா சரியாமா முறுக் முறுக்கு அதிரசமும் அதிரசம் ஒன்னுக்கு த்ரீ ஃபோர் ருபீஸ்ன்னு சொன்னாங்க
அது கேஜி கணக்கு இல்லைங்களா
இல்லை ஒன்னுக்கு ஃபோர் ருபீஸ் நா ஹண்ரட் சொன்னேன்
செரி செரி
நல்லாதா இருந்துச்சே போன டைம் அந்த ஆண்டி வீட்டுல சாப்பிட் விட்டுட்டு தா அப்புறம் ஆன்டி நீங்க செஞ்சீங்களான் கேட்ட அவங்க இல்ல ஆடரு. குடுத்து வந்தன்னாங்க சேர் நெக்ஸ்ட் டைம் எனக்கு சொல்லுங்க குடுக்கும்போது அப்படின்ட்டு வாங்னா நல்லா இருந்துச்சு நல்ல டேஸ்ட்டாந்துச்சு. கருப்பு சக்கரதா போட்ருக்காங்க. அஹ்ன் நல்லா. ந்துச்சு சரி இனிமே பண்டிகனு நம்ளே அத. பண்ண வேண்டிய அவசிய இல்ல எல்லாத்தையும் ஆர்டர் பண்ட்டு. காசு மட்டு வேணு அதெல்லாம் பண்ணிக்லா
ஓகே ஓகே. பசங்க பட்டாசுலா வெடிப்பாங்களா.
ஆம்மா இவங்க எங்க ப பைய கொஞ்சொம் அஹ் பெரிய பெரிய இந்த பாம் அதெல்லா வெடிக்க மாட்டாங்க கிஃப்ட் பாக்ஸ் வாங்னா இங்க கொஞ்ச கொழந்தைங்க வெளையாடுறதா இருக்கு மத்தவங்ளாம் பெரியவங்க வெடிக்கறதுதா இருக்கு கும் ஆனாத்தனியா வாங். னா பாத்தது அப்டி கிஃப்ட் பாக்ஸ விட தனியா வாங்கம்போது நறையா காசு ஆகுது. அதுக்குப் பேசாம கிஃப்ட் பாக்ஸ் வாங்கிட்டேனா. கொஞ்சம் கம்பிமத்தாப்பு அது இதுனு இருக்கு அத வச்சு வெளையாண்டுக்குவாங்கன் பாத்தே ஸெரி இந்த டைம் என்னப். பண்றதுன் தெரியில இப்ப தா எனமோ புதுசு. புதுசா வந்திருக்கு அதெல்லா சேஃப்பா எப்டி வெடிக்கிறதுனும் தெரியில அதெலாம் பாத்துட்டு தான் வாங்கனும்.
ஓக்கே ஓக்கே ஓக்கே.
நீங்க பட்டாசு முடிச். சாச்சா வாங்கி.
ஹும் அதான் ஒன் வீக் தான இருக்கு அதுக்குள்ளயே எல்லாம் குடுத்துட்டாங்க ஸ்வீட்டு காரம் பட்டாசு எல்லாமே. இவுங்களும் கிஃப்ட் பாக்ஸ் மாரி தா குடுத்துருக். காங்க.
கிஃப்ட் பாக்ஸ் மாரி குடுத்ருகாங்ளா.
எங்க அக்கா பசங்கலாம் வந்தாங்கன்னா சின்னது வெடி. ப்பாங்க நானு எங்க அக்கா அம்மா அப்பாலா பெருசு பெருசா இருக்கறத நாங்க எடுத்து வெடிக்க வேண்டியதா
ஓஹ் அப்டிங்ளா.
ம் ம்.
இனி என்னதா பண்றது தீபாவளி ஆச்சுனாலே இதே கிராக்கர்ஸூ ஸ்வீட்டு இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் அவுங்க அங்க ஊருக்கு போகும்போது தான் போர் அடிக்கு
ஆமா எங்க அக்கா லாங்லருக்கா அவ இங்க வரதுதா ஜாலியா இருக். க்க
ஆம்மாஹ்.
ஒரு ஆளுக்கு ஆஹ்ஹ அது செலிப்ரேட் பண்றதில்ல இங்க அது யாரும் மோஸ்டா ச் பெருசா எடுத்துக்கிறது இல்ல தீபாவளி மட்டுதான்
அப்டிங்களா எங்க ஊர் பக்கத்துல தசரா ல்லா பண்றாங்க நல்லாருக்க பெரியவங்க எல்லாம் சேர்ந் சேர்ந்து பெரியவங்களுக்கு ஒரு காம்படிஷன் எல்லாத்துக்கும் ஒரு காம்படிஷன் வச்ச மாதிரி பண்ணி பிரைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க நான் போன டைமு எங் ல அ ரிலேட்டிவ் ஒருத்தங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க சரி எப்படிதான் பண்றாங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு போன நம்மளுக்கும் தெரியாது இல்ல போகும்போது நல்லா இல்ல எல் எல்லா ஏஜ் பீப்பிளுக்கும் ஒவ்வொரு கேம் வெச்சிருக்காங்க எல்லாமே றாங்க நான் அப்புறம் செரி நா விளையாடுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் என்ன வா என்ன ஆகும் வா வாான்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க சரின்னு போய் விளையாடும் போது நம்மளுக்கே சொ சொ சொன்ன மாதிரி ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்டா இருக்கு ம்ச் அந்த மாதிரி ஏதா காம்படி ஷன் அது இதுன்னு விளையாண்டுட்டு வரும் போது சும்மா பெரியவங்க பெரிய பெரியவங்க ஏன்னா வீட்லேயே உட்காட்டு இருக்கதுக்கு இந்த மாதிரி போனா கொஞ்சம் நல்ல என்ஜாய்மெண்ட்டா தான் இருக் நெக்ஸ்ட் டைம் அங்கேதான் போலான்னு பிளான் பண்ணியிருக்கேன்
ஓகே ஓகே ஓகே ஆமா எப்ப பாத்தாலும் கிச்சனுக்குள்ளயே இருந்தா கடுப்பா இருக்காதான் வெளிய எங்கேயாவது போய் பேசினா காசிப் மட்டும்தான் அது மாதிரி எங்கேயாவது ஃபெஸ்டிவல்குக்கு போனோம் அப்படின்னா கொஞ்சம் ஜாலியா விழாண்டுட்டு இருக்கலாம்
ஆமா நம்மளுக்கே தெரியாம எல்லாத்தையும் பார்ட்டிசிபேட் பண்றோம் வின் பண்றோம் அது வேற ச் பார்டிசிபேட் பண்றோ சி ச்சு அதுல விழுகுவோ செய்வோம் எல்லாமே செய்வோம் அதுலயே ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்
ஆமா
ஆஹ் நெக்ஸ்ட் டைம் அப்படிதான் கொழந்தைங்கள அந்த மாதிரிதான் கூட்டிட்டு போணும்னு நெனைக்கிறேன் சும்மா வீட்டுல உக்காந்து பட்டாசு வெடிச்சுட்டு நான்வெஜ் சாப்பிட்டு நம்ம வாங்கின ஸ்வீட்ட நம்மளே சா சாப்பிட்டு அதுல என்ன இருக்குன்ற மாதிரி க்கு போலாம்
ஆமா ஆமா சாப்பிட்டுட்டு உக்கான்டு இருந்தாலும் போர் அடைச்சிரும் அன்னைக்கு ஏதாவது மூவி போயிட்டு எங்கேயாவது சுத்திட்டு ஜாலியா போய்ட்டு வந்தா கூட அதுவும் கொஞ்சம் நல்லா பீஸ்ஃபுல்லா தான் இருக்கும்
ஆமா ஆனா அவங்க நல்லா செலிப்ரேட் பண்றாங்க நல்லா ஊர் பேஸ் ஃபுல்லா லைட் செட்டிங் போட்டிருக்காங்க எங்களுக்கே பாக்க ரொம்ப ப அழகா இருந்துச்சு ஊர் ஃபுல்லா லைட் செட்டிங்கு எல்லா எல்லார் வீட்லயு பலகார அது இது ஆர்டர் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல ஆனா அந்த காம்படிஷன் வரம்போது ஒரு டே ஃபுல்லா நல்லா மழையு அடிச்சுட்டு இருக்கு அந்த டைம்லையு நல்லா வெளையாண்டுட்டு இருக்காங்க நாங்களா மழ அடிக் க்குது னு ஒரு ஓரமாபோனா அதுலெதல்லா ஒரு நாள் தானேன்ற மாரி நல்லா விளையாடறாங்க அஹ் நல்லா எல்லா ஊர் நீ அந்த மாரி பண்ணா கொஞ்சோ நல்லா இருக்குனு நெனைக்கிற
ஆமாமா இங்க வந்து லைட்ஸ் சங்கட்ட மாட்டாங்க இந்த பசங்க வெடிக்குற அந்த பட்டாசே லைட்ஸ் மாரி வுடாம வெடிசுகிட்டே இருப்பாங்க நைட்டே கொஞ்சோ பகல் மாறி இருக் போ அந்த அளவுக் இங்க பா வெடிசுகிட்டே இருப்பாங்க அன்னைக்கி குப்ப மட்டுமே ஒரு லோடு வரு அவ்ளோ குப்ப
அப்போனா ரோட் சைடு எல்லா வெடிக்கு போது வண்டி எல்லா வருல சேஃபாதா
ஆஹ் இது மெயின் ரோட் கெடையாது
உம் சேரி சேரி ஆனாலுமே கொழந்தைகள்லா அங்கிங்யு சைக்கிள் ஓட்டிட்டு வருபோது கொஞ்சோ பயந்துட்டுதா போணு
ஆம்மாமா எங்க அன்னைக்கி சைக்கிளு எடுக்க மாட்டா ஒண்ணு எடுக்க மாட்டாங்க
ஆஹா
பட்டாசு பட்டாசு பட்டாசுதா அன்னைகி நான்வெஜா
ஆமா இன்னு நாான்வெஜ் தா வீட்ல எல்லா நான்வெஜ் சாப்டுவாங்க இன்னு அந்த டைம் நான்வெஜ் எடுத்தாத நினச் செரி தீபாளி என்ன வேலந் நான்வெஜ் செய்யுனுந் தா சாப்டுவாங்களா இல்லையன்றமா அதனால இந்த ஸ்வீட்டு அது இதுன்னு சொ சாப்டும் போது நான்வெஜ் அன்னிக்கி ஒழுங்கா சாப்டவே முடியாது பேருக்கு தா நான்வெஜ் பண்
ஏதா சிம்புளா நான்வெஜ் செஞ்சிருவாங்க
ஆமா
ஆ எனக்கு ஸ்வீட்டே வாய்க்குல நா எறங்கிட்டே இருந்தன்னா பசிக்க கூட பசிக்காது அந்த அந்த கீயோட இதுலயே இருந்துருவாங்
ஆமா ஆமா சரிப் தீபாவளிக்கு வாங்க நானு வந்துருவே
ஆ கண்டிப்பா கிட்ஸோடயே வந்தறோ
ஆ கண்டிப்பா
ஓகே
சரி ஓகே
பாய்
ஆ பாய்
ஆ